கேக்குதா மேம் ஹலோ ஆ கேக்குதா உங்களுக்கு நான் பேசுறது
கேக்குது கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது கேக்குது
ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
நல்லா இருக்காங்க நம்ம வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா
ஆ ரொம்ப நல்லா இருக்காங்க எல்லாரும்
அப்பறோ என்ன விசேஷோ என்ன பண்ணீங்க
இன்னைக்கு நான் எதுவும் பண்ணல அத்ததா பண்ணாங்க நா ஜெஸ்ட் சும்மாதா இருக்கேன் இந்த காலத்துல்ல ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்றதுக்கான அட்வான்டேஜ் என்னென்னு நீங்க சொல்ல வரீங்க
அட்வான்டேஜ் இந்த காலத்துல நறைய டிசீஸ்
வயசானவங்களுக்கும் இது ஒத்து போகும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒத்து போகும் சோ ஃபார்ட்டி பிளஸ்க்கு இது ஒத்து போகும் தான் ம் ம் அதனால நறைய பெனிப்ஃபிட் சூ இருக்கு ம் சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க மேம் ஹலோ ஹலோ கேக்குதா மேம்
ஆ கேக்
சொல் ஆ ஆ ஆமா
ஆ இந்த இந்த காலத்துல நறைய டிசீஸ் வந்து நமக்கே தெரியாம வருது இல்லையா
ஆமா
ஆக்சுவலா அதுக்கு எல்லாமே வந்து நம்ம ஃபர்தரா என்ன பண்ணலானா நறைய சத்தான ஃப்ரூட்ஸ்ஸு வெஜிடேபிள்ஸ எல்லாமே வந்து நம்மதான் எடுத்துக்கணும் அது அது இல்லாம வந்து என்ன பண்லான்னா நம்ம டெஷன் ஆகாம இருக்கணும்ப்பா ஃபஸ்ட் டு ரீசன் அதுதா நம்ம டென்ஷன் ஆகாம இருந்துட்டாலே நமக்கு எந்த விதமான நோயுமே வராது அந்த பிளட் ப்ரஷரு எல்லாமே வராது ஆனா ஆக்சுவலா நம்ம சாப்பாட்டுலயுமே கூட நல்ல ஆ சத்தான கீரைகள் ஆ வெஜிடேபிள்ஸ் கேரட்டு பீன்ஸு அதெல்லா வந்து நெறைய எடுத்துக்குணு
ம் ம் ம்
அதே போல வயசானவங்களுக்
இன்னு ஒன்னு இந்தக் காலத்துல இப்ப வேலைக்கு போறவங்களு இருக்காங்க சோ வீட்ல உள்ள ஹவுஸ் ஒய்ஃபு இருக்காங்க நார்மலா நீங்க சொல்றது கோவப்படாம இருக்கணும் தான் ஆனா வந்து எல்லா டைமு க்கும் பொருந்தாது மேக்சிமம் வந்து நம்ம டென்ஷனாயிட்டாலோ இல்ல நம்மளுக்கு ஒரு மாரி டென்ஷ் அந்தளவுல ரொம்ப ரெஸ்லஸ்ஸா ஃபீல் பண்ணாலோ நம்ம ஆட்டோமெட்டிக்கா காஃபி டீ தா மொதல்ல எடுக்கனு எடுக்குறோ வேல பாக்குற லேடிஸு ஆல்சோ எல்லாருமே ஒரு பிரேக்ல போய் ஒரு டீய குடிச்சிட்டு வராங்கன்னா ரெஃப்ரஸ் ஆகிட்டு அகைன் நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்டிதா மோஸ்ட்லி இருக்காங்க நம்ம ஹெல்த்தி ஃபுட்ட சாப் புறதுக்கு முன்னாடி மொதல்ல அவாய்ட் பண்ண வேண்டியது டீ காஃபிய தா
ஆமா கண்டிப்பா டீ காஃபி நம்ம எடுக்கவே கூடாது
கூடாது ஆனா நெறைய பேரு வேல பாக்குற எடத்துலயு‌ செரி வீட்ல உள்ள ஹவுஸ் ஒய்ஃபு செரி ஒரு வேல பாக்கறக்கு முன்னாடி குடிஸ்ட்டா நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம வேலைய பாக்கலா அப்டிங்கிற மைண்ட் தாட்ல ஓட தா வந்து எல்லாரு இருந்துக்கிட்டு இருக்காங்க இன்னு ஒன்னு நம்ம ஸ்நாக்ஸு என்ன பண்றோ ஒரு டீ ஒரு வட அந்த மாரி நம்ம சாப்றோ அந்த மாரி ஆயில் ஐட்டத்த விட்டுட் டு வீட்லேருந்து புரோட்டீன் ஐட்ட மாரி ஒரு கொண்டக்கடலை இல்ல ஒரு வெள்ள கல்ல ஒரு பச்சப்பயிரு அந்த மாரி அவிச்சு ஸோ அத கொண்டு போயி ஸ்நாக்ஸுக்கு அந்த இதுக்கு பதிலா அத கொஞ்ச சாப்ட்டுட்டு இது பண்றது ரொம்ப‌ பெனிஃபிட்
ஆமா கண்டிப்பா
இதே பசங்களுக்கு கூட நம்ம அப்டியே பண்லா செல பேர் பசங் பழங்கள் பழங்கள் சாப்புறாங்க எல்லாரு சாப்புறாங்களான்னா கண்டிப்பா கெடையாது இதுலயே நெறைய விஷயங்கள் இருக்கு சோ அதெல்லா கூட நம்ம ஃபாலோ பண்லா அந்தக் காலத்து வயசானவங்க எல்லாமே அப்டி தா இருக்காங்க சாப்பாட்ல கீர எல்லா சேத்து ப்பாங்க அப்பற சோறு வடிச்சு அந்த கஞ்சி தண்ணி குடிப்பாங்க கம்போ கூழு கவுனி அரிசி கவுனி அரிசி ம்
வந்து நா நானுமே வந்து குடிச்சிருக்கோ அந்த மாரி ஆமா ஆக்சுவலா நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா சின்ன வயசுலேயே நமக்கு டீ காஃபி எல்லா குடுத்து பழகிட்டாங்க
ம் ஹு ம்
இப்ப அது வந்து என்ன ஆயிடுச்சு நமக்கு ஒரு ஹேபிட்டா ஆயிடுச்சு அது இல்லாம நம்மளால இருக் க முடியல அப்டிங்கற ஒரு ஹேபிட்டு மைண்ட் செட் வந்துருச்சு இல்லையா அத வந்து ஃபஸ்ட்டு தவிர்க்கணு
ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா
அதுக்கு நம்ம என்ன பண்லான்னா அதுக்கு பதிலா வந்து நீங்க சொன்ன மாறியே பண்ணிருக்லா
ம் ம் ம்
நல்லா ஹெல் த்தியான ஃபுட்ஸு அது இல்லாம நட்ஸு அதெல்லா வந்து குடுத் குடு எடுத்துக்குலா
ஆ ஆமா ஆமா கண்டிப்பா அந்த மாறி கூட ட்ரை பண்ணலா இப்போ எ யாரு கூழ் வெயில் நேரத்துல வந்து சில பேர் அந்த காலத்துலா கூழ்தா குடுப்பாங்க கேப்ப கூழ் கா ச்சி அந்த மாறி ஒரு இது கூழா‌ குடிப் பாங்க காலைலிமே இந்த சத்து மாவு இது ஆல்ரெடி நெறையா எடத்துல இருக் க்கு இல்லனா‌ அந்த ஐட்டம்ஸ் கீ கு இல்ல நம்மோ அந்த ஐட்டம்ஸ் வாங்கி நம்ம‌ ரைஸ் மில்ல திரிச்சி அத‌ ஒரு கூழா மார்னிங் பிரேக்கஸ்ட்டுக்கு ஒரு இட்லி தோச எல்லா டைமு அதே பண்ணாம இல்ல சப்பாத்தி ஆயில் ஐட்டமா பண்ணாம ஒரு கூழ் மாறி ஹெல்த்தியா குடிச்சோனா அதூ ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுதா அத நெற் அது நெறைய பேரு வீட்லே ப்ரிப் புரேஷன் பண்றாங்க கடைல வாங்காம அதையு வீட்ல பண்றவங்களு நெறைய பேர் இருக்காங்க சோ அதுவு நம்மளோட ஒடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அப்புறம் மெய்னா இதெல்லா ஒரு பக்குற சாப்புறது இருந்தாலும் காலையில நம்ம எண்ணிக் குமே சாப்டாம இருக்க கூடாது
ஆமா மார்னிங் வந்து கண்டிப்பா சாப்புட்ணு
சாப்புடணு கண்டிப்பா சாப்புடணு இன்னு ஒன்னு டயத்துக்கு வேணுங்குற நேர்மு சாப் சாப்டாம இருந்தா அது இன்னொன்னு நெறைய தண்ணியு குடிக்கணுமே மெய்ன்லி
ஆமா கண்டிப்பா குடிக்கணு
ம்
ஆக்சுலா இந்த டைம் வந்து கீழலலா ரொம்ப வெயிலா இருக்கு போல
ம் ம் ஆமா ஆமா
ஆ அதுக்கு நெறைய தண்ணி கண்டிப்பா குடிக்குணு
குடிக்கணு நெறைய பேருக்கு தண்ணி சரியா குடிக்காதனால கூட நெறைய ஜென்ஸுக்கு சரி லேடிஸ்க்கு சரி கிட்னில ஸ்டோன் பிராப்ளம் நெறைய பேருக்கு வருது
ஆமாம்மா
நெறைய பேருக்கு முக்கியமா இந்த கல்யாணோ ஆகாதவுங்குளுக்கு செரி முக்கியமா அவுங்
கல்யாண ஆன்
இந்த ஸ்டோ ஆமா ஆனவுங்குளுக்கு அது இருக்குது தேட்டி டூ ஃபாட்டி பிளஸ்ஸு ஆமா பிராப்ளம்ஸ் இருக்கு கிட்னி ஸ்டோன் அதுவுமே நம்ம அத மொறையா பண்றத பண்ட்டா அந்த மாரி வராது முன்னாடி உள்ள ஜென்ரேஷ்ல யாருக்கு இப்டி கல்லு அந்த மாரி பிரச்னலா கெடையாது வய்சானவ்ங்க இப் போ வர எல்லாரு இருக்கதா செய்றாங்க
யாமா இன்னுமே ஹெல்த்தியா இருக்காங்ளே
ம்
ஆக்சுலா இன்னுமே அவங்க ஹெல்த்தியா இருக்குற கார்ணமே வந்து நம்ம அ களி உருண்டல்லா நல்லா சாப்புடுவாங்க சாப்ட்ருக்காங்க அப்போவே
ம் ம்
அப்பவே களி உருண்டெல்லா நல்லா சாப்ட்ருக்காங்க நம்ம இந்த காலத் துலே யாரு ராகி களி கேப்ப களி எல்லா யாரு செஞ்சு குடுப்பா அதெல்லா வந்து யாருமே செஞ்சு குடுக்கு மாட்டாங்க அது இப்பத்துல இப்ப இருக்குற லேடிஸ் எல்லாமே வந்து ஒர்க்ல ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்றாங்க இல்லைங்ளா அதனாலயே வந் து எல்லா ஹெல்தி புட்ஸுமே வந்து நம்ம எடுக் எடுக்கிறதே இல்ல மோஸ்ட்டா அந்த மாரி ஆயிடுச்சி இப்போ
ம்
ஏ
அந்த மாரி எடுத்துக்குறது மோஸ்ட்லி நல்லது ஏனா இப்போ உள்ள காலங்கள் அப்டிதா இருக்கு சும்மா நம்ளுக்கு என்ன செய்றோ இப்ப சண்டேனாலு செரி இல்ல நம்ம வேலைக்கு போறவங்களு மோஸ்ட்லி என்ன செய்றாங்க வீட்ல பண்றதுக்கு சோம்பேரித்தன பட்டுட்டு கடையில போய் சாப்பிலாமாங்கற மாரி வருது இல்ல கடையில ஆட்ரு பண்ணி சாப்பற மாரிதா வருது நம்ம ருசிக்காண்டி பண்றோ பட் நம்மளோட ஹெல்த்துக்கு அது நல்லது இல்லல ஆ ஆ கண்டிப்பா
இப்ப அதுதா ஈஸியான வே இல்லயா அந்த மாரி பழகிட்டாங்க அப்டி அந்த காலத்துலலா அப்டி இல்லயே கீர முள்ளாங்கி பீட்ரூட் எல்லா அவங்ளே செஞ்சி அவங்ளே எடுத் து சாப்புடுவாங்க இப்ப யாரு பீல்டு ஒர்க்கு யாரு போறாங்க சொல்லுங்க யாருமே
ஒருத்ரு கெடையாது ம் ம்
ஆமா எல்லா யாருமே போறது இல்லையே யாருமே அத வந்து நெனைக் கறது கூட இல்லயே அக்ரி பண்லானாலே அவங்க அப்டியே யோசிக்கிறாங்க
ம் ம்
அதெல்லா வந்து ரேர்ரிப்
இப்ப பாருங்க சின்ன வயசுலே கண்ணாடிலா போட்ற மாரி வருது நெறைய பேருக்கு இந்த காலத்துல வந்து ஆமா அந்த ஹியுமினிட்டி பவர் நெறைய பேருக்கு கம்மி ஆகுது அப்பயு போட்டாங்க பட் கொஞ்ச வயஸ் அப்ப வயஸ் என்ன இப்ப சின்ன பிள்ளைங்களே அஞ்சாறு வயசுல கண்ணாடி போட்டுட்ருக்குதுங்க கேட்டா கண்பார்வ க அந்த இது கிட்ட பார்வ வந்து கம்மியா இருக்கு தூர பார்வ வந்து கம்மியா இருக்கு அந்த மாரி வந்து சோ இதெல்லா ஒன் ஆஃப் த ரீச ட்டுதா இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்றனால நம்ம எத்துக்கிற ஃபுட்ட பொறுத்து அது இருக்கு
ஆமா
நெறைய பேருக்கு அது அது எதனால வருது பேரன்ட்ஸ் ச்ச இருந்தா நம்ளுக்கு அது வருது அப்டிதானே சோ அவங்க கரெக்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைங்களு வந்து கரெக்டா இருப்பாங்க
ஆமா எங்கெங்க இப்பெல்லா பேரன்ட்ஸ் எங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க சொல்லுங்க
அது என்னமோ இல்லதா ம் ம்
நம்ம வந்து நம்ம இருக்கிறத குடுத்து அப்டியே போனா போதுங்கிற மாரிதா இருக்காங்க இல்லையா கொழந்தைங்கள யாரு நம்ம கா பாத்துக்றோம் இப்போ யாருமே பாத்துக்க மாட்டேங்றாங்க ஏனா எல்லாத்தோட மைண்ட் செட்டுமே என்ன அட் ஆயிடுச்சு நம்ம எப்டி இந்த ஃபர்தரா எப்டி இருக்குணு எப்டி மணி ஏர் ன் பண்ணுங்றதுலதா இருக்கு இல்லையா ஏனா அந்த
க்க மாரி தானே இருக்கு துட்டு தா மெயினுங்ற மாரி தா எல்லா போக்கஸோட ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனா துட்டு மட்டு நாளக்கி ம்
ஹெல்த்த வந்து நம்ம கவனிச்சிக்கவே மாட்டோ அந்த மாரி ஆயிட்ருக்கு இப்போ ஆனாலுமே என்ன பண்ணு நம்ம எடுக்கிற ஃபுட்ட கரெட்டா எடுத்தாலே போதும்பா
என்னமோ கரெட்டு தா ம்
இந்த மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு எயிட் தேர்ட்டிக்குள்ள எய்ட் தேர்ட்டி டூ நைன் எடுத்துர்ணுனா எடுத்துர்ணு
ம் கொஞ்ச தள்ளி போயிட்டு இல்ல அப்பறோ ம் ம் ஏனா இது எல்லா நம்ம சும்மா பேருக்குங்கிற மாரி சொல்லல ஏனா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து மார்னிங் சாப்பிடம் போது அந்த ஹார்மோன் வந்து சொரக்க ஆரம்மிச்சிரு வயித்துல ஆட்டோமேட்டிக்கா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து அதுக்குள்ள போக ஆரம்மிச்சிரு நம்ம சாப்புட ஆரம்பிக்க ஆர் நம்ம சாப்பிட்ல அப்டினா இல்ல டிலே ஆச்சு இல்ல சாப்பிடாம இருகோ அப்டினா அது ஆட்டோமேட்டிக்கா போய் நம்ம உள்ள உள்ள அந்த பாட்ஸ வந்து சாப்பிட ஆரம்மிச்சிரு சோ அது வேற மாரி இதெல்லா டிசீஸ்லா கொண்டு வந்திருக்கு சாப்பிடாம இருந்தாலே வயிறுல அல்சர் பிரச்சனைகள்லா வந்து துருது வயித்து புண்ணு வந்துருது நெறையா இருக்கு இதுல ஹலோ ஹலோ